ஹலோ கேக்குதுங்களா
ஆ கேக்குதுங் எப்படி இருக்கீங்க ஆஹ ஆ நல்லாருக்கே இப்ப எங்க இருக் நீங்க நீங்கோ எந்த எந்த ஊரு உங்கள்து உங்க ஊர் பத்தி சொல்லுங்க
ம் எங்க ஊர பத்தி சொல்லணுன்னா ஒரு எ கியான ஊரு
ஆ
எப் எப்டி சொல்றது குற்றாலம் சைடு நல்லாருக்கு
ம்
டூர்லா ப்ளான் பண்ணா நெறைய டூரிஸ்ட் ப்ளேஸ் மாரி நெறையருக்கு அந்த சைடு
எந்த மாரி எடத்துக் அங்க நல்லாருக்கு
ஃபுல்லாவே வாட் வாட்ரு ஃபால்ஸு அந்த மாரி தா இருக்கு ம் ஆ
சோ எங்க ஊரு வந்து சிட்டி தா
ஓகே
ஒரு மாரியா ரோடு ரொம்ப நாஸ்தியாதாருக்கு
ஓ சேர் சேர் சேரி எங்க ஊருல நல்ல எப்பவுமே பச்ச பசேன்னு இருக்கு நல்லாருக்கு ஒரு இயற்கையா ஃரீடமா எந்த ஒரு பொலுஷனு இல்லாம
இங்க பொலுயூஷன் அதிகமாருக் கு ஆ ஆனா சிட்டி கொஞ்சோ தாண்டி போனா உங்கள மாரி தா பச்ச பசேல்னு சிட்டி ஐ மின் அந்த எப்டி சொல்றது அக்ரிகல்ச்சர் அதிகமாகருக்கு அங்க
ம் ம் இங்க யு அக்ரிகல்ச்சர்ஸ்லா நெறையாருக் சொல்லுங்
ஆனா அந்த வாட்
ஒ உங்கூரு சைடு அதெல்லா கெடையாதா எங்க ஊர் நெறைய இது டூரிஸ்ட் ப்ளேஸ் மாரிதா நல்லாருக்கு ஆனா ஃபுல்லாவே என்ஜாய் பண்ற இப்போ நெறைய இப்போ ஹாலிடேஸ்ல ஸ்கூல் லீவ்னா ஃபுல்லா சம்மர் ஹாலிடேஸ்லனா நெறைய கூட்டோ அந்த மாதிரிதா இருக்கு ஃப்ரீயே கெடையாது அப்ப எல்லா ரேட்டுமே அதிகமா ஏத்து ஆரமிச்சிருவாங்க இப்ப நார்மலா ஃப்ரீயா ஏரியால உள்ளவங்கெல்லா தெரி்சவங்க கூட ஓகே அப்டின்ட்டு போனா கூட மத்த டைம்ஸ்ல உள்ளயே அலோ பண்ண மாட்டாங்க அந்த அளவுக்கு கூட்ட இருக்கு நெறைய நியூஸ்லலா பாத்துருப்பீங்கல்ல நீங்க
ஆ நியூஸ் பாப்ப எ என்ன எ ட அது உங்க வாட்ரு ஃபால்ஸ் நா ரொம்ப ஃபேமஸான எடமா ஓகே நா கேள்விப்பட்டதே இல்ல
ரொம்ப ஃபேமஸான எடம் பாருங்க கூகுள்ல சர்ச் பண்ணி குற்றாலம் எந்த மாதிரி இருக்கு அப்டி சொல்ட்டு பாருங்க அதுல தெரியு உங்களுக்கு எந்த மாரி இருக்க அப்டின்னு சொல்லிட்டு
ஓ வேற எடோ சொல்லுங்க ஆஹ் பாக் இப்ப இப்ப நீங்க வந் து உங்க ஊரு சொல்றீங்க இப்ப வெளிய எங்கேயாவ்து போனீங்கன்னா என் இந்த மாரி
இப்போ மூணார் சைடு அப்றோ காஷ்மீர் இந்த மாரி எடோ எல்லா நல்லா இருக்கு போறதுக்கு டூரா சோ எங்கன்னா ஃபேமிலியோட நம்ம சுத்தி பாக்குறதா இருந்தா அது ரொம்ப நல்லா இருக்கு அந்த நீங்க எங்கனாச்சு டூர்லா போய் இருக் கீங்ளா
நா ஸ்கூல் போனதுதா ஒரு டூ ரெண்டு டூர் போனது
உம் ஓகே ஓகே
மிலியோட கோயில்தா போவாங்க
ஓ கோவில் ஓ ஃபேமிலி டூர் அது இல்ல ஃபிரண்ட்ஸ்ஸோட போ
ஃபேமிலி டூர் ஃபிரண்ட்ஸ் ஃபிரண்ட்ஸ்ஸோட இது வரிக்கு போனது இல்ல போனு அங்க போனீங்ன்னா என்ன மாரி ஃபு ஃபுட்ல்லா நீங்க இது பண்ணுவீங் சாப்புடுவீங்க ஃபுல்லா நான் வெஜ்
ஃபுட்டு நான்வெஜ்ஜு தா நோ வெஜ்ஜு ஆனா பட் ஓரளவுக்கு அவுட் சைட் போகும்போது நான்வெ ஜ்ல வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது கொஞ்சோ பெட்டர்
ஏ அப்பிடி
எல்லா எடத்துலுமே எப்டி சொல் ரொம்ப ஹைஜீனிக்கா இருக்குன் சொல்ல முடியாதுல்ல நம்ம போற எடத்துல இப்ப நார்மலா வந்துட்டு இப்டி குளிக்க போற மாரி எடமா இருந்துச் சுனா அந்த எடத்துலல்லா கொஞ்சோ ம் இந்த லோக்கலா தான ஷாப் ல்லா போட்டுருப்பாங்க சோ த ஹைஜீனிக் க இருக்க பட் அவுங்க வந்து கூட்டோ இருக்கிறதுனால அத மட்டுந் தானே பாப்பாங்க ச்ச் எப்டினா இத வித்துரணு சேல் பண்ணிர்ணு அப்டிங்கற மாரி
நம்பளாது பாக் கூடாது நம்ம சாப்ட்றணு ஃபுல்லா
அ அதனால செரி செட் ஆகாது ச்ச் வெளில வந்து ஆனா மோஸ்ட்லி வந்து வெஜ்ஜு ஹோட்டல் ரெஸ்டாரண் அந்த மாரி போனா நான்வெஜ் வந்து நான்வெஜ்ஜு தா நான்வெஜ் இல்லாமலா இருக்காது
சோ இப்போ உங்குளு ரொம்ப புடிச்ச டூர்னா எங்க இது வெரிக்கு போனதுல
இது வரிக்கு போனது வந்துட்டு மூனார் போட் ஹவுஸ் வந்துட்டு அ ஃப்ரெண்ட்ஸோட போயிருக்கோ ஃபேமிலியோடயு போயிருக்கோ ம்
ஃபேமிலியோட போயிருக்கீங்களா
ஃபேமிலி குரூப்பா நல்லா ஜாயிண்ட் ஃபேமிலி நல்லா என்ஜாய்மென்ட் பண்ணுவோம் ஒரு வேன் நெறைய எல்லாரும் சேர்ந்து போனா ஒரே டான்ஸ்ஸா ஆட்டமா தான் இருக்கும் அதுதான் வந்து என்ஜாய்மெண்டா இருக்கும்
ஓ இங்க நாங்க வந்து டூர் நா போயிருக்கே ஆஹ் நா ரொம்ப நார்மலான டூர் தா குயின்ஸ்லாண்டு போறதுதா அங்க ஆமா அங்க அப்ற ஒண்ரலா ஃபிரண்ட்ஸோடதா
ஃபிரண்ஸ்சோட சரி சரி ம் நா மோஸ்ட்லி வந்து ஃபிரெண்ட்ஸோட வந்து கம்மிதா ஃபேமிலியோட தா அதிகமா என்ஜாய் பண்ணிருக்கோ ஏன்னா எல்லாருமே கொஞ்ச என்ஜாய் பண்ற டைப்பா ஸோ அதனால அஹ் ஃபேமிலியோட போறது தா கொஞ்ச பெட்ராருக்கு ஃபிரெண்ட்ஸோட போனா இன்னு பெட் இருக்கும் ஃபேமிலியோட போறதுனால கொஞ்ச ஓகேயா இருக்கு ஆம்
பேக்ரவுண்ட்ல கால் ஏதோ சத்தங்கேக் ன மேரியே இருக்கு
ஆமா கால் பேசிட்டு இருக்க அதனால சவுண்ட் கேக்குது கேக்குதா அந்த சத்
ஆமா கேக்குது
பேக்ரவுண்ட் வேற அமைதியா இருக்கும்ல சேரி இட்ஸ் ஓகே பரவால்ல மேனேஜ் பண்ணிக்கலா
ஆம் வேற
ஏ நல்லா என்ஜாய் பண்ணுங்க ஒ ஒவ்வொரு வருஷத் த்துக்கும் ஒவ்வொரு பிளான் பண்ணுங்க டூர் போடுறதுக்கு வெளியில அவுட்சைட் டூர் போறதுலா நல்லாருக்குல
அஹ் காலேஜ்ஜு இந்த நினைவுகள்லா இருக்குல உங்களுக்கு எப்படி இருக்கு உங்களுக்கு சொல்லுங்க காலேஜ் காலேஜ் அந்த ஃபோர் இயர்
காலேஜ் லைஃப் பட் ஸ்கூல் லைஃப் வந்து கம்பேர் பண்ணுபோது காலேஜ் லைஃப் வந்து கம்மி தா ஸ்கூல் லைஃப்ல தா நாங்க என்ஜாய்மெண்ட்டு வந்து நல்லாருந்துச்சு
இங்க சிட்டி சைல வந்து பிரைவேட் ஸ்கூலு கவர்மெண்ட் ஸ்கூலு அதுல வந் வந்து சில ஸ்கூல் வந்து இருகல மட்டம் அந்த மட்டியான ஸ்கூல் தா நாங்க இந்த டூர்னாலே கேன்சல் தா ஒரு நாங்க வந்து டென்து லெவன்த்தூ லெவன்த் மட்டும்தா டூர் மிச்ச டுவெல்தெல்லா ம்ஹும் ஒக்கார வச்ட்டாங்க எல்லாரையு காலேஜ்ல டூர் கூட்னே போமா
ஓ ஓகே ஓகே நாங்க ஸ்கூல்லயே போயிருக்கோ காலேஜ் துல போயிருக்கோ
காலேஜ்ல எந்த மாரி டூரு ஸ்கூல்ல எந்த மாரி டூரு
ஸ்கூல்ல வந்து இப்ப நார்மலா போயிட்டு ஒரே நாள ரிட் டன் வர மாரி இருக்கும் இந்த மாரி
ஆ ஓகே அப்ப காலேஜ்ல வந்து டூ டேஸ்
டூ டேஸ் த்ரீ டேஸ் வந்து ஸ்டே பண்ணி கூட்டிட்டு போற மாரி அது பெரிய பிளானே வீட்டில பர்மிஷன் கேட்டு போடுறதுக்குள்ளே அதுவே போதும் போதும்ன்னு ஆயிரும் அந்த பர்மிஷன் கிடைக்கிறதுக்கு விடலாமா வேணாமான்னு அவங்க யோசிச்சு அந்த டூரை பத்தி மேம் பேசி அதுக்கப்புற தா அதுக்கு அலோ பண்ணவே செய்வாங்க அந்த மாதிரி
சோ ரீசென்டா விச் மூவி பாத்திரிக்கீங்க நீங்க எந்த மாரி மூவி பாப்பீங்க நீங்க
ஆ மூவி எல்லா அந்த அளவுக்கு லைக் பண்ண மாட்டே எப்பனாச்சும் ரொம்ப போர் அடிச்சுது அப்டின்னா எதனாச்சும் பாப்போ மத்தபடி ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டா மூவிஸ்லா வந்து பாத்தக இது கருப்பு மூவி வந்துச்சு அதது நல்லா இருக்குன்னு வந்து சொல்லிட்டுருந்தாங்க பாத்தீங்களா நீங்க
இல்லியே பாக்கலியே பாக் கனும்
பாக்கலையா சேரி சேரி நானும் இது வரைக்கும் க்கு பாக்கல ரொம்ப இன்ட்ரெஸ்டா மூவி வந்துட்டு பாத்ததில்ல லாஸ்ட் ஒரு மூ சினிமா சாங்ஸ்ல்லா இருக்கு லாஸ்டா மூவிக்கு போனது எங் என்ன படம்னா டக்குனு ஞாபகம் வர மாடிக்குதே எங்க சீக்கிரம்ப்ப வி ஆர் மால் போனோம் வி ஆர் மால்ல ஆ வி ஆர் மால் ஆ வி ஆர் மால் தா நெனைக்கிறே ஆனா எந்த மூவின்னு எனக்கு சரியா ஞாபகம்ல ஞாபகம் வரும்போது சொல்ற
சோ நா ரீசண்டா போன மூவி வந்து து இந்த குட்பேட் அக்லி தா தலதாங்க பசங்களளோட போனோம் சமாஜாலி ஃபுல்லா வைப் பண்ட்டு
ம்ம்
ஃப்ரரெண்ட்ஸோட தான போவீங்க நீங்க இங்க வி ஆர் மாலு ஃபமிலி ஃபேமிலி போனா எதுவும் தொட தொடவிட மாட் நாங்க வி ஆர்மல்னா எ தொ ட்டாலே காசு
ஆஹா இல்ல நா ஃபேமிலிதா ஃபேமிலியோடதா போயிருக்கோ ஃப்ரெண்ட்ஸோட ரேர்தா ஃபேமிலிலயே பேமிலி ஃபிரண்ட்ஸ்லா இருப்பாங்கலே இப்ப எனக்கு தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட் ஸ் அந்த மாரி அப்படி ஃபேமிலியோட போயிருகோ ஆமா அப்டி போயிருக்கோ அ ஆனா ஃப்ரெண்ட்ஸு எ ஃப்ரெண்ட்ஸ்லா சொல்லிட்ருந்தாங்க மூவி அது நல்லா இருந்துச்சு அப்டின் சொல்ட்ருந்தாங் சொல்லி ட்ருந்தாங்க
சோ இந்த மாரி பிக் பிளான்லா உங்ககிட்ட எதுவு இருக்கா இப்ப இப்ப ஃபியூச்சர்ல எதா போனோனு
ஃபியூச்சர்ல போகணுனு நெனைக்கறது வந்து துபாய் போயிட்டு வரணுனு ஒரு பிளான் இருக்கு.
துபாய் பிக் ட்ரீம் போலியே.
துபாய் போலானு ஒரு பிளான் இருக்கு ஆ அதுதா பாக்லா
எந்த போய் எது எந்த எதுக்காக போய் சுத்தி பா க்கணுமா
துபாயில அங்க ஒரு ஒக் கெடைச்சா நல்லாருக்கு அப்டினு தோணு ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணி பாக்கணு எப்டி இருக்கு அங்க உள்ள லைஃப் ஸ்டைல்லா எப்டி இருக்கு அப்டின்னு
உங்க லைஃப் ஸ்டைல் அங்க சேஞ்ச் ஆவ் அங்க சேஞ்சா இருக்கு அங்க நீங்க போங்
சேஞ்ச் ஆயிரு இப்ப நம்ம எத ஃபாலோ பண்றோமோ அதேதான நம்ம ஃபாலோ பண்ற மாரி இப்ப நம்பள சுத்தி நாலு பேரு இருக்காங்கன்னா நம்ம மட்டு தனியா தெரியமாட்டோ நம்ம அவுங்க அப்டி இருக்காங்க அத்னால நம்மளும் சேஞ்சாயிக்லா அப்டின்தான நார்மலா ஹ்யூமனுக்கு வந்து தோன்றத் தான அதனால சரி போய்ப் பா க்கலா அப்டின்னு சொல்லிட்டு ஒரு ஆச
சோ நறைய நா கொஷ்ஷின் கேட்ட நீங்க கொஷ்ஷின் கேளுங்க நா பேசல
போணுனு ஆச இருக்கு
எனக்கு இன்னக்கா இங்க நா ப பக்கத்துல சென்னை அப்பறொ இல்னா புதுச்சேரி கேர்ளா போனுன் ரொம்ப ஆச கேர்ளா கன்னியாகுமரி மை ஃப்ரெண்ட்ஸ் இன் கன்னியாகுமரி ஒன்லி ஆ இப்பொ காலேஜுதா நாருக் அதே மாரி ஃப்ரண்ட்ஸோட போனோனு ஆச
சே கேர்ளா ப்ளான் பண்ணுங்க நல்லாதா பட் இந்த ஒரு த்ரீ மந்த் து வந்து அங்க ரெயின் சீசன்ல அத் நல்லா இருக்கு ரெய்ன் சீ நல்லாருக்கு பட் அது நமக்கு ஓகேவா இருந்தா போலா சோ எல்லாரு இப்ப மழ டைம்ல வேணா அப்படின்ற மாரி இருப்பாங்க மழ டைம்ல என்ஜாய் பண்ற ஃபிரண்ட்ஸ் ஓட என்ஜாய் பண்றதா இருந்தா அத பிளான் பண்ணிக்கலா நம்ம
பொயின் த இந்த இந்த மன்த்து
இந்த ஊருலா இந்த த்ரீ மந்த்து அங்க ஜூன் ஜூலை ஆகஸ்ட் வரைக்கு ஆ ரெயின் ஸ்டாட் ஆயிரு இந்த இப்பத்துலேந் ஸ்டாட் ஆயிடுச்சு அங்க
அவளதா வெயிலு போயிச்சு வெயிலு புடிக்காது எனக் து உங்கள வா வாட் அபௌட் உங்களுக் எப்டி வெயிலா
வெயிலும் ரெண்டுமே வே க்கனுல இல்ல வெயிலும் வேணும் மழையும் வேணும் ஃபுல் அண்ட் ஃபுல் மழையாவும் இருந்தா நல்லா இருக்கு அதுல இது கொஞ்சோம் அது கொஞ்சோம் இருக்கணும் பட் இப்ப அடிக்கிற வெயில மண்டைய பொழக்குது
அது கரக்ட்டு தானே மழ அதான வேணும்
அதான் ஒரு சிக்ஸ் மந்த்த் மழை இருந்துச்சுன்னா ஒரு சிக்ஸ் மந்த்த் வெய்லு அப்டி இருந்துச்சுன்னா ஒன்னு பெருசா தெரியாது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்க தான் சொல்றேன்
து டின் டைம் முடிஞ்சச்சு நெனைக்கிறே அப்றோ பாப்போம்
ஆஹ் செரி ஓகே பாய் டைம் முடிஞ்சுட்டா நீங்கள் இனைப்பை துண்டிக்க விரும்பிகளா அழை